ஹலோ கேக்குதா தோழி
ஆ கேக்குதுங் உங்களுக்கு வணக்கம்
ம் கேக்குது தோழி சொல்லுங்க சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு நீங்க
ம் சாப்ட்டே என்ன சாப்ட்டீங்க
ம் நா சாம்பார் எக்கு
அப்டியா நா கூட வந்து மத்யானோ வந்து சாம்பார் எக்கு சாப்ட்டே இப்ப வந்து இட்லியு சாம்பாரு சாப்ட்டே
ஓகே
ம் ஆ சொல்லுங்க நீங்க எங்கேயாது வெளில டூர் போயிருக்கிருங்ளா
டூர் போயிருக்கோ ஒரு வாட்டிங்க ம் அது கேர்ளா சைடுல்லா போயிருக்கோ கேர்ளா சைடு
ம் அப்டியா கேர்ளா சைடா வேற எங்க போயிருக்கிங்க
கேர்ளா சைட் தா போயிருக்கோ வேற எங்கயோ அந்த அளவுக் போல
ம் நா கூடப்போ நாங்க கூடரந்த ரம்ஜான் பண்டிக முடிஞ்சு வந்து கொடைக்கானலு அந்த மாறி எடத்துக்கு போனோ ம்
எப்டி இருக் கு நல்லா இருக்குமா
ம் நல்லா இருக்கு நாங்க வந்து போனது வந்து எக்ஸ்பர்ட் நாங்க கன்னியாகுமாரிக்கு போலானு இருந்தோ
ஓகே கன்னியாகுமாரி சூப்பர் ஊரு
ஆமா ஏன்னா அங்க வந் நாம போன சீசன் வந்து வெயில் காலோ
ஓ ம்
அதுல வந்து அங்க போன அங்க ரொம்ப வெயில் இருக்குதுனு எங்களுக்கு தகவல் வந்துச்சு அதனால வந்து அந்த கேன் அந்த பிளான் கேன்சல் பண்ணி அதுக்கப்றோ நாங்க கோடைக்கானல் போனோ
ஓகே ஓகே
ஆனா செம்மையா இருந்துச் சூப்பரா இருந்துச்சு போனதே டைம் தெரி செரி தெரியல ஆ நல்லா வெயில் காலத்துல போனோமா ஆனா அங்க போனா அப் டியே ஜிலு ஜிலுன்னு இந்துச்சு ஒரு கடைல கூட குளிர்பான பெட்டி இல்ல ஏசி இல்ல ஃபேன் இல் ல எதுவுமே இல்ல
ம் ம்
எல்லாமே மல சுத்தி சுத்திதா இருக்கு வீடு வீடு எல்லா மல மேலதா இருக்கு ஆனா அங்கோ இருக்கிற எ டங்க ம மனிதங்க எல்லாரு நல்லா நல்லா இருக்கிறாங்க நல்லா பேசுறாங்க
ம்
ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சதே அங்க இருக்கிற போட் ரைட் தா அந்த போட் ரைட் ரொம்ப பெருசா இருந்துச்சு எங்க ஆரு
ம் ம்
அங்க நல்லா இந்துச்சு ஒங்க பயணோ சொல்லுங்க எப்டி இந்துச்சு
எங்கள்து சூப்பரா இருந்துச்சு நாங்க போயிட்டு ஃபஸ்ட் நாள் போயிட்டு ஒரு ஆ ஃபாம் ஹவுஸ் மாரி எடுத்து தங்குனோ தங்கிட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க சாப்ட்டு சமச்சுல்லா சாப்டுட்டு பிரண்ட்ஸ் பிரண்ட்ஸா ஃபேம்லியா போயிட்டோ நாங்க நாலு ஃபேமிலி ஃப்ரண்ட்ஸ் போயிட்டோ அப்டி சமச்சுல்லா சாப் ட்டு நல்லா எஜ்ஜாய் பண்ட்டு மறுநாள் வந்து இந்த கார்டு ஃபாரஸ்ட் வழியா நாங்க கார்ல தா போயிருந்தோ ஃபாரஸ்ட் ட்டுவழியா வரும்போது பாத்தா கார் வந்து பஞ்சராய் நடுவுல ஒரு காட்டுல நின்றுச்சு அதோட சா சும்மா ஒரு த்ரில்லிங்கா இருந்துச்சு அந்த சீன்லா
அப்டியா
வேற நா வச்சிர்ந்தே டென் மந்த்ஸ் ஒரு ஒன் இயர் பாப்பா கைல வச்சிர்ந்த
ம்
வேற யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ்லா வேற யாருக்கு கொ கொழந்தைங்க ல்ல
ம்
எனக்கு மட்டுந்தா பாப்பா அவரு ஒன் இயர் பேபி
ரொம்ப பயந்துருப்பீங்களே
செமய பயந்ட்டோ அப்புற அங்கந்து ஃபாரஸ்ட் ஆபீசர் எல்லா கால் பண்ணி அங்க சிசி சிட்டி கேவலாம் கேம்ரா ல்லா பாப்பாங்கல்ல அவங்கலா பாத்துட்டு கால் பண்ணி இந்த மாரி அங்க போங்க ஒரு ஃபேமிலி அங்க நிக்குது அப்புமா அந்த வழில கேரளா பா பசங்கலா வந்து ட்டு இருந்தாங்க அவங்க ஏதோ ஊருக்கு பங்கஷன் போறோ அப்டின்ட்டு
ம்
ஒரு பஸ் வந்துச்சு அந்த பஸ்ஸ நிறுத்துனா அந்த பஸ்ல ஏத்த மாட் டோ அப்டின்னு சொல்லிட்டாங்க
ம்
அதோட அவங்க கேர்ளா ஃபேமிலியோட்
ப்ராப்ளம்ல இருக்குற கூட ஏத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா இது என்ன இது ம்
த்த மாட்டோ எங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடு அப்டின்னு சொல்லிட்டாங்க நல்ல வேல அப்புறொ ஒரு கேரளா ஃபேமிலி கார் வந்துச்சு
ம்
அதோட அவங்க என்ன செஞ்சாங்க எங்கள ஏத்திட்டு வெறு கேள் கேள்ஸ் மட்டு ஏத்திட்டாங்க கேள்ஸ் மட்டு மெய்னா அவங்களே ஆல்ரெடி நால் பாய்ஸ் இருந்தாங்க அதுல அல்ல ரெண்டு பாய்ஸ் வந்து எறங்கிட்டு ரெண்டு பாய்ஸ் மட்டு இருந்தாங்க அப்பற எங்க கூட வந்த ரெண்டு பாய்ஸு நாங்க ஒரு நாலு பேர் கேள்ஸ் மட்டு ஏரி அதுல போயிட்டு எங்கள அங்க ரூம் எடுத்து தங்க வச்சுட்டு அதுக்கப்றம் ஃபாரஸ்ட் ஆபீஸலா வந்து அ ஜீப் ல வந்து எங்க அஸ் எங் எங்க ஃபிரெண்ட்ஸ்ஸெலா கூப்டுட்டு வந்தாங்க க்கா அந்த காரையு எடுத்துட்டு அதுவு அட்ட டைம்ல ரெண்டு டயர் பஞ்சர் ஆயிச்சு ஒண்ணுன்னா கூட நம்ம சமாளிச்சிர்ந்திர்லா ரெண்டு ஆ ஒண்ணு ஸ்டெப்னி ஒண்ணுதா ருக்குது
அத என்னா பண்றது தெரியாம அப்புறமா ஒரு வழியா வந்து
ஏதோ ஒன்னு கடவுள் கை கை காப்பாத்திட்டாரு
ம்மா இ கார் வுட்டுட்டு வந்தாலு நம்புளுக்கு ந யானைங்க வந்து அந்த எடத்த நொறுக்கி போட் அப்டின் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து அவுங்க ஆஃபீஸ்ச ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்து கொஞ்சோ கிட்டயேதா இருந்துச்சு அவுங்களுக்கு அதனால ஃபாரஸ்ட் ஆ ஃபீஸ வந்து அவுங்க ஆபீஸ்ல பார்த்துக்கொண்டு அந்த கார வெச்சுக்கிட்டாங்க வெச்சுட்டு எங்களய எங்க எங்க ஃப்ரெண்ஸ கூட்வந்து ஜீப்ல எடத்துக் கூட்வந்து அங்க டராப் பண்
அந்த எடத்துல எப்டி பயங்கரமா இருந்தேனா யான வேற காடு வேற
நாங்க போற வழியில எல்லாத்தையு பாக்குறோ யான பாத்தோ அப்பறோ நீர் யான பாத் த்தோ ஆ ம் மானு எல்லா எல்லா நெறைய விலங்குங்கள பாத்துட் தா போனமே போற வெல்ல அது நின்னு நின்னு அந்த கேரளா அ பாய்ஸ வந்து அவுங்குளுக்கு கொஞ்சோ நல்லா பெமிலியரான எடோல்ல அது அதனால அவுங்க நிறுத்தி நிறுத் த்தி எங்களுக்கு இங்க இது இருக்குது இங்க இருக்குன் காம்ச்சு காம்ச்சுட்டு கூட்டிட்டு போனாங்க
நைஸ் ம்
ஆ எங் பைய வேற கத்திக்கிட்டே இருந்தா அந்த எடத்துல நிண்டு இருக்கோ பையனுக்கு பசி எடுக்குது பசிபோல ஒரே அழுதுகிட்டே இருந்தா ம் ஆ மி சவுண்டு கே ட்டா டக்குன்னு வந்துருல அதோட எனக்கு என்னா பண்றது கார்ல எல்லா லாக் பண்ணிட்டு நா மட்டு த கார்ல உட்காந்துட்டே பையன வெச்சுக்கிட்டு அது ரொம்ப பெரிய திரில்லிங்கா இருந்துச்சு வுண்ணுனு பயோங் கூட செரியான பயமா இருந்துச்சு நாங்கல்லா வந்துட்டோ எங்களோட ப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வந்து அவங்க மாட்டிக்கிட் ரெண்டு பாய்ஸ் மட்டு ரெண்டு பேர் அங்க இருக்குறாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப பயமாவே இருந்துச்சு அவங்க வர வரைக்கு
ஆமா இப்போ தெரியாதவங்க கூட போன எப்டி இருக்கு பயோ அது கூட பயோ இது கூட பயோ என்ன எப் இப்பல்லா என் என்னென்னமோ நடக்குது யாரையு நம்பற மாரி இல்ல இப்போ ம் ஆமா இப்போ இந்த ஹோ இப்போ ஹோட்டல் எடுத்து தங்க வச்சாங்களே அவங்களே வச்சாங்களா இல்ல நீங் எ ஏ ஹோட்டல் அ
அங்க ஹோட்டல் இருந்துச்சு அத்னால அங்க நறையா ஹோட்டல் அவைலபிளா இல்ல எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு அங்க ஒரு ஹாட் ட்டல் மட்டு அவைலபில்ருஞ்சு அதா எப்டி சொல்றதுனா பேச்சுலரா வந்து தங்குவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸா அப்டி வந்து தங்குவாங்கல்ல
ம்
அந்த மாரி தா இருந்துச்சு வேற வலி இல்ல அப்டி சொலட்டு நாங்க அதுவே எடுத்துக்குடோ ச் கப்புல் மாரி இல்ல ஃபேமிலியா தங்குற மாரில்ல பேச்சுலரா தங்குற மாரிதா இருந்ச்சு அதவிட்டா வேற எங்கயுமே இல்ல ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு ம் அதனால வேற வலி இல்லயே சொல்ட்டு நாங்க அந்த ரூம் அக்சப்ட் பண்ணி வாங்க்கிட்டோ அதுக்கப்புறோ எங்கள்க்கு டின்னர் லா அரேஞ் பண்ணி தந்தாங்க
ம் பரவால நல்லவங்க இருக்கறாங்க ம்ம்
அப்பறமா ஓகே சொல்ட்டு போயிட்டாங்க மா அதுக்கப்புறோ அந்த நாள் ஃபுல்லா எங்களுக்கு மறுநாள் ஃபு ஃபுல்லா வேஸ்ட் ஆயிச்சு ரொம்பவே வேஸ்ட் ஆயிடுச்சு ஃபுல்லாவே எங்களுக்கு கார் இல்லாதனால எங்கயு போமுல்ல
எப்போ விட்டா போது ஊருக் கு அப்டின்னு இருந்துச்சில
ஆமா காட்டுக்குள்ளயே இந்த ஊரு இருக்குது அந்த ஊருக்குள்ள நாங்க அந் தள்ளி வந்து இருக்றோ அவ்ளோதா
அவ்ளோதா உ உக் திரும்ப போறீங்களா கேர்ளாக்கு
இல்ல இப்பதைக்கு ஐடியா இல்ல
உம் இல்ல இல்ல திரும்ப அந்த எடத் து பாக் போனா அந்த எடத்த பாத்தா அதா ஞாபக வரு
ஆ கண்டிப்பா போவோ அந்த ஒரோ அந்த ஒரு காடு எஸ்பீரியன்ஸ் வந்து சமையா இருந்துச்சு நாங்க ஜாலியா வந்து பேசிக்கிட்டே அந்த கார்ல வந்து ஒரு ஒருத் தவங்க பத்தி நீங்க சொல்லணு சொல்லணு சொல்லிட்டு பேசிட்டே தா போயிட்டு இருந்தோ அந்த டைம்ல வந்து டக்கு இப்டி ஆனோனா எங்களுக்கு ரொம்ப ஒரு ஷாக் ஆயிட்ச்சு ஏ ஏனா நானு ஹஸ்பண் அப்பறோ ஏ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு மூணு பேரு அவ்ங்க ஒயஃப் மூணு பேரு மொத்தோ எட்டு பேர் நாங்க போயிருந்தோ நல்லா இந்துச்சு ஜாலியா இருந்ச்சு
இந்த ஃபேமிலி கூட போறது தனி இல்லனூங்க ஃபேமிலி கூட போறது தனி ஆனா இந்த மாரி போறது இன்னோ ஜாலி
ஆமா ஆமா
உ உம் என்ஜாய்மெண்ட்டா இருக்கு உ உம் ஏதோ ஒன்னு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டீங்க வோய் எப்போ போனீங்க லாஸ்ட்டு
என்ஜாய் பண்ணோ அதுக்கப்புறமா அங்கங்க எல்லா போ பாத்தா அந்த ஊர விட்டு நாங்க வெளிய வந்துட்டோ வந்துட்டா திர்திருப்பியு வேற ஊருக்கு போனோ வேற எந்த ஊர்க் வேற ஊருக்கு போனோ பாத்தா அங்க அம்யூஸ்மெண்ட் பார்க் மாரி இருந்துச்சு ஒண்ணு செரி அங்க போய் விளாலா அப்டின்னு பாத்தா அன்னைக்குன்னு பாத்தா அந்த ஊர் வந்து ஃபுல்லா லாக் பண்ணிட்டாங்க ஏன்னா யான வந்து ஒருத்தவர வந்து சாவ அடிச்சிருச்சு அப்டின்னு சொல்லிட்டு அந்த ஊரே குளோஸ் பண்டாங்க அந்த ஊர்ல நம்ம எதுவுமே எதுவுமே தோறக்கல கடலந்து எதுவுமே தொறக்கல ஷேட்டு மாரி போட்டாங்க லாக்டவுன் மாரி போட்டாங்க அந்த ஊரையே அன்னாலா அதுங்களுக்கு அது ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு மத்தபடி ஃபால்ஸ்ல்லா போய் நல்லா என்ஜாய் பண்ணோ ஆனா
நல்லா என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லுங்க நாங்க வந்து கொடைக்கானல் போகும்போது வந்து ஒரு நாள் டிர்ப்பு அண்ண டைவர் அண்ணனா எப்டி தெர்மா
உம்
இதா பாத்துக்கிட்டீங்கன்னா வாங்க கெழமுங்க இதா பாத்துக்கிட்டீங்க வாங்க கெழமுங்க இதா பாத்துக்கிட்டீங்க வாங்க ங்கள் அந்த மாரி இந்துச்சு ஏனா டைம் இல்ல டைம் இல்லையா அவர் வேற நெக்ஸ்ட் எங்க போணும்மா புக் ஆய்ட்ச்சு இன்னாலு அவ்ங்களுக்கு டைம் சிக்கன்மா பாத்துன்னு பாத்துன்னு வந்தோ எதோ போன மாரியே இல்ல எனக்கு இப்ப கூட எனக்கு நென்ச்சாலே நா என்ன பா
அது வந்து நம்மோ தனியா நம்ம ஒரு கார் எடுத்து போனா வச்சாலுமே நம்மளுக்கு அது தனி எஸ் பீரியன்ஸா இருக்கு நம்மளோட நம்ம எதுக்கு என்ன இஷ்டமோ நம்ம பண்ணலான்ல்ல இப்ப நம்ம ஒரு இது மாரி போனோ அப்டின்னா அவ்ங்க வந்து அவங்களோட இதுக் கு தா பாப்பாங்களே நம்மளோட இதுக்கு வர மாட்டாங்க நம்மள கம்பல்லுக்கு வர மாட்டாங்க
இல்ல எனக்கு என்னன்னா போனா காசு போட்டு போறோல்ல யூஸ் லா இருக்கணு இல்லைன்னா போகவே கூடாது ம் நா நெஜமா இல்ல தோழி போணுமா நம்ம இதா தோழி இதா மா எ ஞாபகமே இல்ல ஒரே ஒரு இதா ஞாபக அந்த குணா கூட பா தும அது மட்டு தா ஞாபகொ இருக்கு வேற எதுவுமே ஞாபக இல்ல சிஸ்டர் ஐயயயோ எனக்கு அது வேற நாங்க வந்து அஞ்சு அஞ்சு எடத்துக்கு போனோ பூமுகாரு நாகூரு அதுக்கப்புறோ கா அ அதுக்கப்புறோ வந்து ஏர்வாடி அதுக்கப்புறோ வந்து இன்னொரு ஊரு எதோ ஊரு அதுக்கப்புறோ தா இந்த கோடைக்கான ம் ம் நாங்க போனது ஒரு எ நல்லாதா இருந்துச்சு ஆனா